வணக்கம் எப்டி இருக்கீங்க
க்கறே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே
உம் சொல்லுங்க என்ன பண்றீங்க சம் சாப் சமைச்சாச்சா
சமைக்கணு இதுக்கு மேலதா நீங்க சமச்சு சாப்ட்டீங்களா
இப்போ பிளானிங்கு
என்ன சாப்பிடலானு இன்னு முடிவே பண்ணீங்ளா
ஆமா ஏன்னா ஹஸ்பெண்ட் வரதுக்கே பத்து மணி மேலயே ஆகு
அ அப்டிங்களா இல்ல கொழந்த அவுங்களுக்குல்லா சாபட்டு அந்த மாதிரி எதுவு இல்லிங்களா
ஏய் அது என்னன்னா நைட் டைம்ல எப்பவுமே டிஃபன் தா சேமியா மக்கரோனி இடியாப்பம் தோச அந்த மாரி
அதெல்லா ஒரு பத்து நிமிஷத்துல
ஆமா அதனால ஒரு சில டைம் அவர் வந்த ஓடனே கூட என்ன வேணு அப்டின்னு கேட்டு கூட செஞ்சு கொடுத்துடலா
அது என்னு உண்மதா அப்டி இருக்கிறதா வசதி செரி செரி செரி காலைலதா செய்றது கொஞ்சோ அரி பரியா இருக்கு
ஆமா காலையில கட்டி குடுக்கணு என்னடா பண்றது டெய்லி யேந்து என்னடா பண்ணி குடுக்குறது அப்டின்னு நா யோசிக்க வேண்டியதா இருக்கு
அது என்னோ உண்மதா
உம்
நீங்க ஏஐ பத்தி என்ன சிஸ்டர் நினைக்கிறீங்க
ஏஐ ரொம்போ இதுவா இருக்குல்ல இப்போ ஒரே ஃபேக்கா இர்க்கு ஒரு சில டைம்ல நம்ம இருக்கிற போட்டோ ஏஐயு டிஃப்ரெண்ட்டே தெரியாத அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க ஏஐ
அது நெகட்டிவ் நெனைக்கிறீங்களா பாசிட்டிவ் நெனைக்கிறீங்க பாசிட்டிவ் டிவி எப்டி உங்களுக்கு
பாசிட்டிவா எனக்கு தெரில எனக்கு நெகட்டிவ தா தெரியிது அது ஏன்னா நம்மளுக்கு அதுல ஒண்ணு பிரஜோனோ கிடையாது ஏஐ ல
அது மட்டு ஏஐ இல்லயே சிஸ்டர் இப்ப நீங்க ஒரு கூகுள் குள்ள போயிட்டீங்கன்னா ஜெமினி கிட்ட போனீங்கன்னா உங்களால எப்டி சொல்றது மனுஷங்களால கூட சால்வ் பண்ண முடியாது கொஸ்டின்ஸ் கூட ஏஐ டக் டக் டக்குனு நமக்கு வந்து பதில் சொல்லுது ஒரு வேலயில்லனா வேல காட்டி குடுக்குது
க்குது கரெக்ட்டு அந்த மாதிரி விஷயத்துலா சால்வ் ஆகுது டக்கு டக்கு சொல்லுது ஆனா அது சேபாவு இருக்கு ஒரு சில ஒரு சில டைம்ல உங்களுக்கு அது சேப் கூட கிடையாது இல்லியா ரெண்டுமே இருக்கு அதுல
ஆஹ் ரெண்டுமே நம்ம யூஸ் பண்றது பொறுத்துதான் நம்ம எப்படி அத உபயோகி அத பொறுத் அது தா வந்து நம்ம வாழ்க் கீழ வந்தா அத நம்ம எப்பிடி எடுத்துக்குணு அப்படின்னு சொல்லி எ எடுத்துக்கலா ஏன்னா இப் ப்ப யூடூபா இருக்கட்டு ஸ்லிப் கொல எ எத்துவு எடுத்தாலு மொதொ வரதே அந்த ஏ ஐ த் தா வருதே அது ஏஐயா நெஜமான வீடியோ வா அது என்னன்னே நமக்கே புரிய மாட்
எவ்வுளோ ஃபவேக் வீடியோ எல்லா கிரியேட் பண்றாங்க இப்ப என்ன பண் றாங்க ஏ ஐ வெச்சுட்டு ஃபவேக் வீடியு ஃகிரியேட் பண்ணி இந்த மாதிரி ஹ ஹாஸ்ப்பிட்ல்லைஸா இருக்காங்க அப்பிடின் மணி கலக்ட் பண்றது அந்த மாரி வேல எல்லா பண்றாங்க இல்லியா சோ அது உண்மையா இப்ப உண்மையா யாராவுது போட்டா கூட நம்ளுக் தெரியமாட்டேங்குது அது ஏ ஐயா இல்ல உண்மையானு அந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்டா இருக்கு அந்த ஏ ஐ
இப்பதா வெறு ஒரு டூ தௌசண்ட் டொண்ட்டி ஃபைவ் ஒரு ரெண்டு வருஷத்துல ஏ ஐ வந்து நம்ம வாழ்க்கைக்குள்ள எவ்வுளோ உள்ள நுழஞ்சிருச்சின் பாருங்குளே கண்ணோ சிமிட்டி தொறக்கறதுக் குள்ள நால்லா வளந்த போதுல்லா இந்த ஏ ஐ அதெல்லா ஒண்ணுமே இல்
ஐயோ நா எடுக் க்கு போது ஃபோனே இல்ல ஃபோனே எங்கிட்ட டச் ஃபோனே இல்ல க
இப்ப பாருங்க ஒன்ற வயிசு கொழந்திங்குல்லா ஃபோன்ன அவுங்குளே அன்லாக் பண்ணி உள்ள போற அளவுக்கு வளந்துட்டாங்க ஒரு ஒரு வயிசு பசங்க ரெண்டு வயிஸ் பசங்கல்லா ஃபோன யூஸ் பண்ணம் போது வயிறுலா அப்டி என்னடா இது நீங்க யூஸ் பண்றீங்குளே அப்பிடின்ற அளவுக்கு ஒரு மன் னா அலுத்தமா இருக்கு
அம்மா ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்புல்லா பசங்களுக்குல்லா எப்டித்திரிமா வளக்குறாங்க ஃபோனு குடுத்து உக்கார வெச்சுடுறாங்க
வாட் யு நோ உம்மதா சின்ன சின்ன பசங்கல்லா எடுத்துறாங்க இ எனக்கல்லா னு ஒர் குட்டி பைய இருக்கா ஆவ ஃபோன் அவுனுக் நா குடுத்த பழகுனதே இல்ல அனா இயம் எனக் அப்டி நாத்தனார் பொண்ணு ஒருத்தி இருக்கா அவளே ஃபோன வந்து எஃப் ஃபோன அன்லாக் பண்ணி அவுளே யூடுப்க்குள்ள போயிட்டு சுட்டிகண்ணமா அதுக் பேரு எனக்கெல்லா அத பாக்க பாக்க சிரிப்பா வருது அவளே ஆன் பண்ணிறா கிட்டதட்ட அவுளுக் ரெண்டர வயிசுதா ஆகுது
அதுதா இப்ப நா எனக்குல்லா நால்லா ரொம்போ ஸ்ட்ரக்குல் பண்றா என்னோட பொண்ணுக் கொ ரெண்டர வயிசுனா ஃபோன் குடுக்காம தா வளத்திட்ருக்க இவல எவ்ளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா இந்த மாரி இருக்கறது இப்போ ஏ நா எங்க போனாலு போன் குடுத்து உக்கார வச்சுறாங்க இப்போ ரீசனா நா டிராவல் பண்ட்டு வந்தோ ஊட்டிக்கு போயி வந்தோ அங்க என்ன ஆகுச்சு ப நானே ஃபஸ்ட்ல பாப்பாவை எப்டி எப்புடியோ கஷ்டப்பட்டு தூங்க வச்சுட் இருக்க நெக்ஸ்ட்டு ஸ்டாப்ல ஒரு ஃபேம்லி வந்துச்சு அந்த பாப்பா ஒரு வய்சுதா பாப்பா தூங்க மாட்டேங்குது அப்டின்னு அவங்க அம்மா யூடியூப் போட்டு குத்துட்டாங்க என்ன ஆயிடுச்சு தூங்கிட் இருந்த எ பொண்ணு தூக்கத்துல எழ்ந்து உக்காந்துர்ச்சு என்னடா இது என்னவோ காட் வ சவுண்டு வருது அம்மா அம்மா எனக்கு குடுங்க போட்டுத் குடுங்க னு இந்த மாரி கேக்குறா நம்ம எவ்ளோ கஷ்டப்பட்டு வளத்தாலு சுத்தி இருக்கிற அந்தோட எஃபெக்ட் நம்ம பசங்க மேல படுது
அது என்னவோ உண்மதா இப்ப நீங்க சொன்னீங்களே இது நூறு சதவீத சரி நம்ம என்னதா பொத்தி பொத்தி வளத்தாலு எ நம்ம நம்ம வய்சானவங்க நம்ம அம்மா அப்பாவ என்ன பண்றாங்க ஆ நீ என்ன வளக்கற அதெல்லா பாக்காம பிள்ளைங்க வளருமா கொஞ்ச நேரோ குடேமா நம்ம ஒரு இனிப்பே இருக்கட்டுமே சக்கரயே குடுக்காம வளக்கலா அப்படின் நாம நெனைச்சிட்டுருப் வா நீ என்ன சாப்பி லா வளந்த ஏ உம்பிள்ளைக்கு குடுக்க மாட்டியா அப்படின்னு அவங்களே தூக்கிட்டு வந்து ஃபோர்சபலா குடுக்குறாங்க நம்ம தா ஒலுங்கா வளத்தோ தா நம்ம வளக்கறது வந்து நம்ம பெரியவங்களு செரி வீட்ல இருக்கிறவங்களு செரி மாமியாரு செரி அம்மாவு செரி நாங்களல்லா உங்கள வளக்காம்லா ம நீங்க வளந்திருக்கீங்க அப்படின் சொல்லி நம்மளே ஒரு பிரைன் வாஷ் பண்ணி உட்டுறது
ஆமா இது ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த இதுல இதா சொல்றேனே இப்ப ஏ ஐ வந்துட்டு நல்லது ஆகுது நா ஏ ஐ ஃபுல்லா கெடுதல்னு சொல்ல மாட்டே நா
நல்லதுக்கு எவ்வளவோ ஒரு ஜாப் இல்லாதவங்களுக்கு ஏ ஐ க்குள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்களே எவ்ளோ விதமான நல்ல நல்ல விஷயங்கள்லா இருக்க தா செய்யிது ஆனா அத கெடுதலா ஆக்கிக் க்கறதுக்கனே நெறைய பேர் வந்து சுத்திக்கிட்டே இருக்காங்க அத எப்பிட்றா கெடுதலா மாத் லா அப்படின்னு நெறையப்
ஆக்ஸுலி நம்ம அத பயன் எப்படி படுத்தறோ அந்த ஏ ஐ ய நம்ம எப்டி பயன்படுத்துறோ எந்த மாரி விஷ்யத்துக்கு பயன்பட்த்துறோமோ அது அந்த பொறுத்துதா அது ஏ ஐ நல்லதா கெட்டுதானு நம்ம முடிவு பண்ண முடியு இப்போ நா ஒரு நல்லதுக்கு என்னோட ஒரு எமெர்ஜென்சி எதாவ்து புரிதல் எனக்கு தேவ அப்புடின்னா நா ஏ ஐ யூஸ் பண்ணன்னா எனக்கு ஒன்னு பிரச்சன இல்ல என்னா பண்றாங்க காசு சம்பாரத்துக்காக ஏ ஐ யூஸ் பண்றாங்க சீட்டிங்கா ஃபேக் கா வீடியோ கிரியேட் பண்ணி காசு சம்பாதிக்கிறாங்க
இப்ப யூடிடூப்க்குள்ளே போய் பாருங்ளே சும்மா ஸ்குரோல்டௌன் பண்ணா எ அம்மாக்கே புரிய மாட்டேங்குது இது ஏ ஐ னு எ அம்மா இதலா எப்புடிமா நடக்கு அப்டின் கேக் அது ஏ ஐ ன்னு சொன்னா அ உங்ளாலே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்
அதெல்லா எப்புடின் கேக்குறாங்க ஆமா
இந்த வய்சானவங்ளுக்குல்லா புரிய மாட்டேங்குது பார்த்து நம்பிறாங்க இது கொஞ்சோ எனக்கு பண்ணிக்குடமா அது ஏ அப்டின்னா அப்டின்னா என்ன அப்டின்னு கேகுற அளவுக்கு வயசு வயசானவங்க இருக்கதா செய் இருக்காங்க அவ்ளோ வந்து ஏ ஐ வந் இது முன்னேறி முன்னேறி ஒரு மனுஷங்கள கெடுக்குற அளவுக் இப்ப ஏ ஐ ருக்கு வாழ்ற அளவுக்கு ஏ ஐ ருக்கு அவ் அவ்ளோ மோசமான ஒலகத்துல நம்ப வாழ்ந் ட்ருக்கோ
ஆமா கரெக்டா சொன்னீங்க தோழி அதுதா எனக்கு இப்போ ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு இப்போ ஃபோனோ அது அதிகமா பசங்க யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஈஸியா ஏ ஐ வெச்சி என்ன மாரி வீடியோ கூட பண்ணிக்கலா என்ன மாரி காட்டன் காட்டூன்ஸ் பாத்தீங்கன்னா வெரைட்டி வெரைட்டியா வரது அப்டியே அட்ராக் பண்ற மாரி இருக்கு கிட்ஸ
ஆமா உண்ம ஒரே ஒரு சேனல் கூட இல்ல ஒரு சேனல்னா கூட சேரி நம்ப தவிர்க்கலானா ஒரு சேனல் வுட்டு ஒரு சேனல் ஒரு சேனல் வுட்டா ஒரு சேனல் கொழ புள்ளைங்கள எப்டில்லா கவர் பண்ணனு அப்டின்னு சொல்லிட்டு அவுங்க ஒரு ஒன்னு யோஷ் சஜுஸ் வச்சி உருவாக்குறாங்கனு நென கிறே ஏ பையனுக்கு ஃபிஷு நெறைய புடிக்குனா அந்த ஃபிஷ வெச்சி ஏ ஐ தனியா ஒரு ஒரு சேனலே இருக் எனக்கு அதெல்லா பாத்துட்டு ஆச்ச இருக்கு என்னடா இப்டில்லா உருவாக்கி வெச்சிருக்கீங்க நானெலா இப்டி வெளாடவே இல்லயே நாலா மண்ணு சேரு சகுதி பல்லாங்குழி தாய நொண்டி அதெல்லா பட்டு ஒரு கிப்பிங் அதெலா வெச்சிதா நா வளந்தே இப்ப ஏ பையன வெளிய வுடுறதுக்கு பயமா இருக்கு மண்ணுல வுட்டா மண்ணா என்ன மண்ணுல கால் வெக்கிறா புள்ள நாங்கெல்லா மண்ணுல தானே விளாண்டோஸ் சேரு சட்டு மண்ணு எல்லாத்துலயுமே நாங்க வளர்ந்தோ ஆனா நமக் கொழந்தைகள நம்மளே வுட மாட்
ஆமா இப்போ என் ஃபஸ்ட்டு மாதிரி இல்லவு இல்ல இப்ப சேஃப்பாவு இல்ல வெளியில விடுறதுக்கு பசங்கள
ஆ கருட்டா ஆமா ஆமா
பொம்பளை பிள்ளைங்களையும் இப்போ ஆம்பளை பசங்களையும் விருது கஷ்டமா இருக்கு ஏன்னா வெளியில ரொம்ப கெடுதலா இருக்கு.
எங்க பிள்ளைங்களலாம் ஒண்ணு கடத்திட்டு இல்லைன்னா அது பொம்பல பிள்ளைங்களல்லாம் இதை தப்பான ஒரு இது பண்ணறாங்க சொல்றதுக்கு கூட வாய் அச்சமா இருக்கு. கு நாம்ம தா சேஃபா நம்ம புள்ளைங்கள பாத்துக் அப்ரோ அப்டின்ற மனநிலமைபேய் நம்மளே தள்ளி உட்டுற்றாங்க வெளியே போய் அதல்லா பண்றத் அதுக்கு ஃபோன குடுத்தாவது உள்ளே உக்கார வெச்சறலாமே அப்பிடின்ற அளவுக்கு கூட ஒரு தோணுது அதுவு உண்மதா இப்ப புள்ளைங்க வெளிய கூட எங்க போய் விளயாட்றாங்க ம் ஒலகொ ரொம்ப மோஸ்சமா இருக் கு ஒல
நம்மளே வாரத்துக்கு ஒரு தடவ அந்த மாரி பீச்சுக்கு கூப்டுட்டு போய் விளாட வெக்கணு அவ்ளோ நா என்ன பசங்கள அப்டியே அடி அடிச்சு உள்ள வெக்கறது கூட நம்ம ரொம்ப கஷ்டொ ஆய்ரு அப்போ வெளி உலகமே அவுங்க பாக்காத மாதிரி வளத்துட்டோன்னா வளர் இது ரொம்ப கஷ்டமாய்ரும்
ஆமா நீங்க சொல்றது உண்மதா வெளி உலகோ கஷ்டமா இருந்தாலு நாம வளந்தது எப்பிடி பக்கத்து வீட்டுக் போவொ அங்யே சாப்பாடு குடுப்பாங்க சாப்டுட் வந்துருவோ ஆண்டி வீட்டுக் போவோ தாத்தா வீட்டுக் போவோ பாட்டி வீட்டுக் போவோ இங்கெல்லா இப்பொ பக்கத்து வீட்டுக் அனுப்புறதுக்கே நமக் கே பயமா இருக்கு
பக்கத்து வீட்டு சொந்தக்காரங்கள கூட இப்போ நம்பக்கூடாது அப்டிய அந்த மாரி சூழ்நல வந் துச்சு பாக்குறீங்கள நியூஸ்ல நீங்க
ஆமா ஆமா அதுதா சொல்றனே அவ்ளோ பயம்மா இருக்கு நம்ம பையனா செரி பொண்ணா செரி வளக்கறதுக்கு பயம்மா இருக்கு இப்பல்லா ஆ எப்டி பெத்துக்கறத விட வளக் கறதுதா அவ்ளோ கஷ்டமா இருக்கு ஆமா
ரொம்ப கஷ்டமா இருக்கு அதா சொல்றீங்க